ஆ வணக்கம்
கேக்குதுங்களா தோழி
ஆ கேக்குதுங்க வணக்கம்
அ வணக்கம் தோழி சாப்ட்டீங்களா சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கேணா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் தோழி இன்னிக்கு என்னா தலைப்பின கீழ நம்ம பேச போறோ தோழி
ஆ தெரிலிங்களே நீங்க தா சொல்லணும் அத அங்கே கேட்டு வரனும் உள்ள வந்துலா கேக்கவே கூடாது நார்மல் கால்லயே பேசிட்டோனா ஆமா
சரி தோழி தெரிலங்க தோழி சொல்லங்க தோழி அப்டிங்களா செரிங்க தோழி செரி சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி
பேசலா
அப்டிங்களா செரி தோழி சொல்லுங்க தோழி
சொல்லுங்க உங்க ஊர் சைடு்ல என்ன விவசாயம் அதிகமா பண்ணுவாங்க
நம்பது ஊரு சைடு பாத்தீங்கன்னா நிலக்கடலை பருத்தி அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதுக்கப்பறோ இந்த சப்போட்டா பழம் அதுக்கப்புறம் சீதாப்பழம் மாங்காப்பழம் இந்த மாரி பண்ணுவாங்க அதுக்கப்பறம் கத்திரிக்கா வெண்டக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவ ஆமா ஆமாங்க தோழி
இப்ப எங்க ஊர்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ரோஸ் இருக்குல ரோஜா பூ தா அதிக வெல வப்பாங்க அப்பறம் மல்லிகப்பூ அதிகமா வந்து ரோஸ் தா எல்லா தோட்டத்லயுமே எங்க அம்மம்மா பாட்டிமா தோடத்துல்லாம் அதா போட்ருப்பாங்க அப்பறம் வந்து இந்த மா தோட்டயில்லாம சும்மா இந்த வானம் பா த்த பூமினு சொல்ல சொல்லுவாங்கல காடா இருக்கும்ல கெணறு இல்லாத மாரி எடத்துலல்லா காடு நறைய இருக்கும் ஆமா அங்கல்லாம் பாத்தீங்கனா சோளம் கம்பு அந்த மாரி நெறய பயிரிடுவாங்க இந்த வெயிலு கால ஸ்டாட் ஆகு தை தை மாசம் ஆடி மாசம் தென்ன வெத வெப்பாங்க இல்ல ஸ்பீக்கர் போட்டுக்கீங்களா
இல்லங் தோழி
விட்டு விட்டு கேட்குது எக்கோ வாகுற பாரு
இப்ப கேக்குதுங்களா
ம் இப்ப கரட்டா இருக்கு
இப்ப கேக்குதுங்களா பாருங்க
எரையற மாறி சவுண்டு கேட்டுருக்கு
ஆ இப்ப கேக்குதுங்ளா
இல்ல இல்ல அப்றம் வந்து அ இப்ப கரெக்டா இருக்கு
ஆஹ் ஓகே சொல்லுங்க தோழி
ஆ அதுதா அப்றம் அ பழனில வந்து எங்க பெரியம்மா இருக்குறாங்க அவங்கலாம் பாத்தீங்கனா அந்த சைட்லாம் பாத்தீங்கனா நெறய அந்த மா மாந்தோப்புதா அதிகமா போட்டிருப்பா மாந்தோப்பு
ஆ
இப்ப தேக்கு மாம்பழ ம் மாமரம் அந்த மாரி நறைய தென்ன அந்த மாரி எல்லாமே போடுவாங் கரும் பு அந்த மாரில்லா நல்லா இருக்கும் அந்த சைடல்லாம் பழனி சைடல்லாம் பழனி டூ தேனீ தென் அ கொடைக்கானல் போற வழிதா அவங்க தோட்டம் ஏக்கர் கணக்குல வச்சுருக்காங்க
ம் ம் ம்
எங்க அம்மாமாவுலாம் சுமார் நாலு ஏக்கர் அந்த மாதி தான் இருக்குது அவுங்களுக்குல்லாம் பாத்தீங்கன்னா அம்பது ஏக்கர் அந்த மாதிரி பெரிய ம் பண்ணை சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லா இருக்கும் மெயின் ரோட்டு மேலயே இருக்கும் எனக்கு விவசாயம் பண்ணனும்னு இன்ட்ரஸ்ட் இருக்குது ஆளு வச்சு பண்ற மாரி தோட்டம் வாங்கி வச்சி ஆ
புரியுது புரியுதுங்க தோழி இத தவிர்த்து நீங்க வந்து இந்த தென்னந்தோப்பு அந்த மாதிரில்லா பண்ணமாட்டீங்க இந்த வாழைமரம் அந்த மாரில்லா
ஆ ஆ இன்ட்ரெஸ்ட் நாங்க தென்னந்தோப்பு ச்சு எங்க அப்பா அவுங்க சைடு வந்து தென்னந்தோப்பு ஒரு நாலு ஏக்கர் வச்சிருந்தாங்க
ஆ
அந்த ஆத்தோரமா இந்த வையாறு போற வழியில வச்சிருந்தாங்க
ஆ
ஆ மதுரை டிஸ்டரிக் தாங்க அந்த சைடு வந்து வச்சிருந்தாங்க ஆனா ஆளு பாக்குறப்ப எங்க தாத்தா படித மத்ததாங்க ஒரு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எங்க அம்மா அப்பா வந்து வேற ஊர்ல வந்து இருந்தாங்க இப்ப பாத்தீங்கனா அந்த அவுங்க இறந்து போவவும் மெயின் ஆ மெய்ன்ட்டன் பண்றதுக்கு ஆளு இல்லனு இப்பதான் வித்தாங்க ஃபுல்லா தென்னந்தோப்புதா நாலு ஏக்கருமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிதா அத வித்துட்டாங்க வித்து சேர் குடுத்துட்டாங்க அ அவுங்க பசங்க எங்க அப்பா எங்க தம்பி இவுங்களுக்கெலாம் எலாம்
உம் உம் உம் உம் புரியுது புரியுதுங்க தோழி இது அப்புறம் நீங்க இந்த சிறுதானியங்கள் இந்த மாரில்லா எதுவும் பண்ண மாட்டீங்க
ஆ எங்க அம்மா எங்க பாட்டிக்கு செய்ற ஊரு சைடு வந்து பண்ணுவாங்க அந்த என்னது சிறுதானியனா கம்பு சோளம் தினை அப்புறம் வந்து கேழ்வரகு அதுமாரி நிறைய போடுவாங்க அப்புறம் எள்ளு இருக்குல எள்ளு அது நெறய போடுவாங்க எள்ளு துவர துவர இந்த இதெலாம்
உம் உம் அப்ப உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்பவே அனுபவம் இருக்கு உங்களுக்கு
ம் பாத்தே வளர்ந்த சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்து ம் வளர்ந்தது பெறந்தது வந்து ஒரு ஊர்னா வளந்தது ஒரு ஊரு அந்த மாரி நானு
ஓ நம்ம பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நண்பர்கள் இந்த ஊர்க்காரங்க இந்த மாதிரி பண்ணிதான் பாக் பாத்துருக்கோம் நம்ம எதும் பண்றதுல்ல நம்ம பாத்தீங்கனா இந்த மாட்டுப்பண்ணை இதுதான் பண்றோம் இந்த பண்ணணும் ஆசை ஆனா அதுக்கான இது வந்து கிடைக்கிறது இல்ல உம் கரெக்ட்டான எடம் அது வேணும் கம்ப்பல்சரி
உம் அதுக்கு வந்து தோட்டம் வேணும் தோட்டம் ஒரு நாலு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு மினிமம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கராவது இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அந்த பண்ணை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்
உம் உம் கண்டிப்பா இதை தவிர்த்து வேற எதனும் உங்களுக்கு எப்படி பொழுதுபோக்கு அந்த மாதிரி சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க ஏனா நிலம் வச்சுருக்கீங்க நார்மலாவே
இல்ல இல்ல நான் அங்க வந்து நிலம் இப்ப நாங்க இருக்குறது வந்து கல்யாணபண்ணி இடத்துல வந்து சிட்டி
ஓ அப்டிங்களா சேரி சேரி சேரி அதான் நீங்க அங்க போனாலோ இந்த அந்த மாரியே கூட சொல்லுங்க நீங்க இப்ப அங்க போவீங்க அங்க ஏனா நிலம் வச்சுனு இருக்கவங்களா சொத்து பெரும்பாலும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி
ஆமா எங்க ஊர் எல்லாமே எங்க எங்க அம்மா ஊர் சை இது எந்துரு எல்லாருமே தோட்ட வச்சிருப்பாங்கல்லா தோட்டத்துல போய் காலைல கால்ல ஒம்போது மணிக்குலா எல்லாரு தோட்டச்சாவு போயிருவாங்க போய்ட்டு நம்ம தோட்ட பக்கத்துலனு மல ஒரு ஹில்ஸ் இருக்கு மலக்கீழ தா வெறு தோட்டங்களா இருக்கு தோட்டத்துக்கு அடுத்துதா உ வீட்டுகளா இருக்கு வீடுகளுக்கு அடுத்துதா மெயின் ரோடு இந்த ஹைவேஸ் போதுல அது நல்லா இருக்கு அந்த ஊரு பாக்குறக்கே ம் ஆ பாத்தீங்கனா எல்லா பேருமே விவசாய விவசாய பண்ண போயிருவாங்க இப் ப்பலா நாங்க சின்ன பிள்ளைையா இருக்கும் போதுலா யார பாத்தாலு விவசாயந்தா பாத்தா நெறைய பேரு வேலைக்கு போய்ட்ருப்பாங்க அப்ற ஈவ்னிங் வந்து நாங்க ம் ஸ்கூல் விட்டு சும்மா தோட்டத்துக்கு அப்டி போயிட்டு வர்லான் போனமா எல்லா பேரு வேல விட்டு எல்லாரு ம் கூட்டகூட்டமா ஆளுக போயிட்ருப்பாங்க இப்ப பாத்தீங்னா அவ்ங்கலெல்லா பாக்கவே முடிய்ல இப்ப வந்து விவஸ் சாய வந்து இந்த ஜெனரேஷன் வந்து ம் எங்க அப்பா ஆளுகலா எல்லாரு பண்ணிக்கிட்ருந்தவ்ங்களா இப்ப கொஞ்ச பேர்லா நெறைய எங்க தாத்தா வயசுகாரவ்ங்களா இப்ப எல்லாரு எறந்துட்டாங்கா அடுத்த ஜெனரேஷன் வரும் போது இப்ப பசங்கலா நெறைய படிச்சு என்னோட செட்டு பசங்க எல்லாரு படிச்ட்டு விவசாயம் பண்ண முடியா அவ்ங்க அம்மா அப்பாவ பாக்க சொல்லிட்டு வெளியூர் போய்ட்டாங்க இப்ப அவ்ங்க அம்மா அப்பாவுக்கு வயசு ஆய்ருதுல பாக்குறக்கு இன்டெரஸ்ட் இல்லாம சும்மா இருக்கத வெச்சு இது பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்டு மேலலா விவசாய எங்கூர்ல அது ரொம்ப கம்மி ஆய்ருச்சு ம் பாத்தீங்ளா இப்ப எங்க ஊரு சுத்தியே பாத்தீங்னா நெறைய நெறைய ஃபேக்ட்ரி வந்துருச்சு அ இந்த சிப்காட்டு இந்த மாரிலா தொடங்கிட் டாங்களா அங்க எல்லாரு வேலைக்கு போய்றாங்க விவசாய பண்றதுக்கு கூலிக்கு வேலயே ஆளு கெடைக்க மாட்றாங்க அப்டி கெடச்சா ரொம்ப அதிகமா அந்த வருமான வந்து கட்டுபடி ஆக மாட்டிதுன் சொல்ட்டு சும்மா சொல் விட்டு அப்டி வீட்ல சும்மா அந்த நெலத்துல தரிசாதா போட்ருக்காங்க
ம் ம் நமக்கு பாத்தீங்கனா இங்க இப்ப நம்ப நண்பர்களா இருக்கட்டு செரி கூட படிச்சவ்ங்களாருக்கட்டு செரி இப்ப எல்லாருமே ஆ விவசாயத்துல வந்து ரொம்ப இது ஈடுபாட்டோட செஞ்சுட்ருக்காங்க படிப்ச்சு மாணவர்களே இப்ப வந்து விவசாயத்துல வந்து இது பண்ணி செஞ்சுட்ருக்குறாங்க நெறைய பேரு ஈடுபாட்டோட செஞ்சுட்டு வராங்க ஆனா பாத்தீங்கனா செரியான இட வசதி அந்த மாரியெல்லா கெடைக்கறது இல்ல அவ்ங்களுக்கு அந்த மாரி இருக்கு ஒரு சில பேருக்கு ஆனாலுமே அந்த ஈடுபாட்டோட இருக்காங்க இன்னமு செஞ்சா நா வந்து இப்டிதா செய்யணு அப்டின்ற மாரியெல்லா இருக்காங்க இன்னமு அப்டியே
ம் செரி செரி இப்ப பாத்தீங்கனா எங்க அம்மாவோட அண் நாலாம் சேரி வை அம்பது வயசு இப்டி எறந்துட்டாங்க நெறைய பேரு எறந்து எறந்து போய்றாங்கல்ல எங்க சொந்தக்காரங்க இப்டிலா அவ்ங்கலா ஒரு கட்டத்துல வந்து நல்லா விவசாய பாத்தவ்ங்க இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்து பண்ண மாட்றாங்க
ம்
ஆ அப்டியே தோட்டம்லா சும்மாதா வச்சிக்கிறாங்க சும்மா கெணறுலா பாத்து தூருவாரு பண்ணாம அப்டியே போட்ருவாங்க எங்க அப்டி இந்த எங்க பாட்டியோட தோட்டம்லா அப்டிதா கெடக்கு அவ்ங்களோட பேரம்பேத்தி எல்லாரு வந்து என்ன பண்ணிட்டாங்கனா வெளியூர் போயிட்டாங்க வேற வேற சிட்டி சைடு விவசாயத்தப் பாக்குறதுக்கு அவுங்களுக்கு அடுத்த கால கட்டத்துல வந்து யாரு இல்ல சும்மா வந்து ம் தென்ன மரங்கள் இத மட் டு அதுலருந்து இந்த காப்பு வரும்ல அப்ப மட்டு அத காண்ட்ரக்ட் விட்டு அத எடுத்துக்றாங்க அவளதா அந்த அ நெல்லு போட்றது கடல போட்றது தொவர எள்ளு போட மாட்றாங்க
ம் ம் ம் புரியது புரியுதுங் இப்ப சொல்லுங்
நாங்களு சின்ன பிள்ளையா இருக்கு போ தொடர் பச்ச பசேன் இருக்கு பாக்கறக்கே அழகா இருக்கு இப்பல்லா பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணாம அப்டி சும்மா தரிசு நிலமாதா கிடக்குது
ஆமா இப்பல்லா பாத்தீங்கன்னா யாருமே அந்த விவசாயம் பக்கம் நிறைய பேர் போறதில்ல அதுக்கான ஈடுபாட்டல்லா யாரு குடுக்கறது இல்ல கொஞ்ச கம்மிதா விவசாயன்றது வந்து இளைஞர்கள் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அவங்கலையே சொல்லி தடுத்தற்றாங்க பெரியவங்க கூட இப்ப நம்ப பண்ணனு அப்படின் முயற்சி எடுக்கறாங்கன்னா அவங்களே தடுத்து உட்றாங்க வேண்டா நீப்படி ச்சிருக்கே நீ அதுக்கு தகுந்த வேலைகள போய் பாரு ஏ நீ வந்து இங்க கஷ்டப்பண்ணுன் பாக்கற அப்டின்ற மாரியே சொல்லிற்றாங்க நறையா பேரு ஆனா இளைஞர்கள் வந்து இ ப்ப வந்து அது தெரிஞ்சிக்கிறாங்க நம்ம இது செஞ் இதுதா நமக் வந்து கடைசி வேரியு இருக்கு இத பண்ணாதா நம்ப வந்
ஏன்னா அவங்க வந்து அணுவச்சவங்கள பாத்து வெளஞ்சதெல்லா இப்ப எக்ஸாபுளுக்கு வந்து ஆ இப்ப நெல்லக்கடல் வலையுது வச்சுக்க நெல்லு வலையுது வச்சுக்கோ அத கொண்டு போய் சிட்டிக்குள்ள கொண்டுப்போய்யி ஆள்ளு வெச்சு ஏத்திட்டு போய் போடனு அதுக்கு பிராஃப்பிட் போரவரது எல்லா சேத்து ப்ராஃபிட் பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருமானம் கம்மியா வர் அதனால வெயிலு மழையிலு வேல செய்யறாங்கல்ல
ஆனா அப்டி பாக்கும்போது பாத்தீங்னா அ உன்னொருத்தர்கிட்ட போயிட்டு வேல செய்ற அந்த கதையுமே பாத்தீங்னா அது அதுவுமே ரொம்ப ஒண்ணுமே இல்ல இல்லிங்ளா இன்னொருத்தர்கிட்ட போய் வேல செஞ்சி அவுங்க ஆ மாதம் மாதம் அவங்க சம்பாரிக்கூட சம்பளத்த வந்து அவங்க சொந்தமா ஒரு முதலயாக ஒரு ஒரு நிலத்துக்கு ஒரு முதலாளியா இருந்து அந்த மாதிரியே சம்பாரிச்சுட்டு போயில்லா இல்லைங்களா அவ்ங்க அந்த மாரி
நீ சொல்றது புரியுது இப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு கம்பெனில போய் அவனுக் அடிமையா வேல செய்றத விட நம்ம சொந்தமா ஒரு தொழில் பண்ணலா சொன்னீங்க
ஆமா ஆமா இல்ல நிலத்தலியே விவசாயம் பண்றதே ஒரு நல்லது ஒரு தொழில்தா அடுத்த தொழில விட
இல்ல இல்ல அது நெறைய பேத்துக்கு என்னன்னா பச ஆண்களுக் ப்ப வந்து நெறைய பேத்துக்கு வந்து ஒருத்தவங்கட்ட வேல செய்றது பிடிக்காத பாதி பேத்துக்கு நம்மளா தொழில் தொடங் நால் நம்ம நாலு பேத்துக்கு வேல ஆள் கொடுக்கலா அப்படின் சொல்லிதா தொழில தொடங்குவாங்க ஒவ்வொத்தருக்கு தொழில் செட் ஆகு ஒருத்தருக்கு வந்து ல பண்ண தெரியாம நிறைய லாஸ் பண்ணிருவாங் க கடன்ல போய்யி மாட்டிக்கிட்டு முழிச்சவல்லா நெறைய பேர் இருக்கறாங்க நா பாத்த ரிலேட்டிவ்ல சொந்தக்காரங்கல்லா பாத்துருக்கே ஒவ்வொருத்தர் அப்படியே மீண்டு மேல வந்தறாங்க
கண்டிப்பா ஆனா விவசாயோ இன்னமு பண்ணக்கூடிய மா இப்ப வர இளைஞர்க ள் எல்லாமே விவசாயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க தோழி
ஆமா விவசாயத்துல வந்து அவங்க வந்து புரி அ வேற எதாவது மாற்று இததா பண்ணணு பழையதா மாடலாவே பண்ணிக்கிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமான அவ்லகா வராது மாற்று விவசாயோ எதாவது பண்ணா கொ தேர் கொஞ்ச வருமானம் வரக்கு அதிகமா
அதே மாரி இப்பெரு இருக்கிற இளைஞர்கள வந்து ஊக்கவிக்கணு தோழி அந்தளவுக்கு ஊக்குவிச்சாங்கன்னா கண்டி ப்பா அவுங்க வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்ச நெறைய இருக்கு இப்பெல்லா படிச்ச இளைஞர்களே நெறைய பேரு விவசாயிங்க வராங்கன்னும் போது அவுங்களுக்கான ஊக்கோ இப்ப பாத்தீங்கன்னா எதோ ஒரு விஷ்யே தேவப்படுது அதுக்காக அது வாங்கணுன்னும்போது பாத்தீங்கன்னா நெறைய எடத்துல ஒரு சில விஷ்யங்கள் நிராகரிக்கப்படுது தோழி அதனாலயே ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க இத பண்ணணுமா அப்படினிட்டு அதெல்லா அவுங்களுக்கு வந்து கடச்சிதுனா அது வந்து அவுங்களுக்கது ஊக்க ஊ ஊக்கவிக்கிற மாதிரியாயிடு ஊக்கவிக்கிறமாரி ஆய்டுச்சுன்னா இன்னு கொஞ்சோ ஆர்வோ அதிகமா அம்ச்சு அந்த வேலயில ஈடுபாடோட ஒரு கவனத்தோட செய்வாங்க இன்னும் அதிகமா செய்வாங்க அதுக்கான விவசாயத்துக்கான அ திகரிப்பு அதிகமாகு இனி வருங்காலங்கள்லா அந்த மாரி ஆகுனு எதிர் பா த்துட்ருக்காங்க பாப்போம் தோழி நன்றி தோழி அடுத்த அழைப்புல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நன்றி வணக்கம்